ம் எப்டி இருக்
நல்லாருக்கேன் நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கேன்
அப்பறோ வந்து பள்ளி பருவத்த பத்தி எப்டி உங்களுக்
பள்ளி பருவம் வந்து ஆமா நா வந்து இ ஒண்ணா ஆ எல் கே ஜி லருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் வந்து மெட்ரிகுலேஷன்ல படிச்சேன் அதுக்கப்புறம் வந்து அஞ் ஆறாம் வகுப்பு ல இருந்து ரொம்ப வீட்ல வந்து கஷ்டோ அதனால வந்து ஆ ம் ஆ ஆறாம் வகுப்புல இந்து என்ன வந்து அரசு பள்ளியில சேத்துட்டாங்க ஆறாம் வகுப்புல இந் ஆறாம் வகுப்புல இந்து பன்னெண்டாம் வகுப் பு வரைக்கு அரசு பள்ளியில தா படிச்சே ஆ என்னன்னா அஞ்சாம் வகுப்பு வரைக்கு அதா ஏனா அஞ்சாம் வகுப்பு வரைக்கு வந்து நல்லா வந்து ஆ ப்ரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு க இந்த அரசு பள்ளிக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆ நண்பர்கள் யாருமே இல்லாம நம்ம பாட்டுக்கு தனியா போற மாரி இருக்கு ஆனா நா ஆறாம் வகுப்புல போய் சேர்ந்தப்ப என் கூட ஒரு பொண்ணு வந்து என்னய கூப்ட்டு என் என அவ பக்கத்துல உக்கார வச்சுக்கிட்டா எனக்கு பயமா இருந்துச்சு அந்த ட அந்த நேரத்துல அப்ப அந்த பொண்ணு கூப்ட்டு உக்கார வச்சு ஆமா அந்த பொண்ணு கூப்ட்டு உக்கார வச்சுக்குச்சு அந்த பொண்ணு அதாவது அரசு பள்ளில வந்து அந்த பள்ளி வந்து ஆறாம் வகுப்புல இருந்து மட்டும்தா இருக்கு ஒன்னா வகுப்புலா கெடையாது அந்த அந்த பள்ளில ஆறாம் வகுப்புல இருந்துதா இருக்கு ஆமா அது அந்த பொண்ணு புதுசுதா ஆனா அந்த பொண்ணு என்னய கூப்ட்டு உக்கார வச்சு ச அதுலருந்து ஆறாம் வகுப்புல இருந்து நாங்க காலேஜ் படிச்சது நாங்க ரெண்டு பேரு ஒன்னா தான் படிச்சோ இப் இப்ப வரைக்குமே எனக்கு ஒரே ஒரு நா தோழி அப்டின்னு கேட்டீங்கனா அவ ஒருத்தி மட்டும்தா வேற யாருமே கெடையாது அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு இதுவாவே இருப்போ வுனே சொல்லலா அப்டி உங்களுக்கு யாராச்சு தோழிகள் வந்து பள்ளி பருவத்
ஆ இருக்காங்க இருக்காங்க அதாவது எல்கேஜில இருந்து எம் கூட படிச்சவங்கல்ல லாஸ்ட் வரைக்குல்ல வந்துட்டாங்க இப்ப வரைக்கு காண்டாக்ட்ல இருக்குங்க எல்கேஜில இருந்தே படிச்சாங்க அதாவது எல் கேஜிலந்து ச அஞ்சு வரைக்கு ஆ சொல்லுங்க
சொல்லங்க சொல்லுங்க
எல்கேஜ இருந்து அஞ்சு வரைக்கு மெட்ரிகுலேஷன்ல படிச்ச அப்பற வந்து அதே மாரி ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் வகுக வரைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லதா படிச்ச அப்ப அங்க நான் மெட்ரிகுலேஷன் படிச்ச ஸ்கூல்ல உள்ள கூட படிச்ச அந்த தோழிகளும் என்கூடதா வந்து ஜாயின் பண்ணாங்க
செ ரி செரி செரி
அத லாஸ்ட் நா காலேஜ் போ போகல பிளஸ் டூ வரைக்கு தா படிச்சிருக்கே ஆனா ர இப்ப வரைக்கு அந்த காண்டக்ட் இருக்கா அப்பக்குள்ள காண்டக்ட்னா இருக்கு
செரி செரி செரி செரி ஏன்னா இப்போ நம்ம அ பள்ளி பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாலு பேரு வந்து தோழிகளா இருந்தோ ஏன்னா நாங்க படிச்சது நா படிச்சது வந்து பாத்தீங்கன்னா பெண் மகளிர் பள்ளில தா படிச்ச
அகவே நா இல்லனா
இப்போ வரிக்கு ஆ போயட்ல வந்து ப்ரைவேட்ல வந்து மெட்ரிகுலேஷன்ல படிச்ச அஞ்சாம் வகுப்பு வரைக்கு அதுக்கப்ற நா ஃபுல்லா எல்லாமே படிச்சது காலேஜ் படிச்சது வந்து மகளிர்ல இதுல தா படிச்ச அதனால பெருசா ஒன்னு இதுவா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்னு எடுத்தனா எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல வந்து நா வேற செக்க்ஷன் நானு அவளு வேற வேற செக்க்ஷன் போய்ட்டோ அதாவ செக்க்ஷன்னா வேற வேற டிபார்ட்மெண்ட்டே போய்ட்டோ ஆமா வேற டிபார்ட்மெண்ட் அவ பி கா ம் நா பி கா ம் எடுத்த ஜென்ரல் எடுத்த பி காம் சி ஏ எடுத்துட்டா அதனால வேற வேற ஆமா ஆரண்டு இருக்காங்க அவளதா அவங்ககிட்ட எல்லா பேசுவோ அவ்ளதா மத்தபடி என்னனாலுமே ஆ அவ ஒருத்திதா அப்டின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்ப வரைக்குமே அந்த ஆறாம் வகுப் ல இருந்து பயணிச்சா ஃப்ரெண்டு மட்டுதா ஆமா
ஆமா நா ஓங்க என்னு
இப்பவுமே இப்பதா அவளுக்கு கொழந்தையு பொறந்துச்சு ரெண்டாவது கொழந்த பொறந்துச்சு அதுக் உ இ அவ வந்து வேற ஊர்ல இருக்கா நாங்க வேற ஊர்ல இருக்கோ அவங்க அம்மா வீடு வந்து எங்க அம்மா வீட்டு பக்கத்த தா இருக்கு அப்ப அவ அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது எனக் போன் பண்ணுவா நா வந்திருக்கே அப்டின் சொல்ட்டு அப்போ ஆமா நா அப்ப போயிட்டு அவள பாத்துட்டு அப்புறோ அந்த பாப் ஃபஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கு இப்போ ஒரு பைய பொறந்திருக்கா
உ உங்களுக்கு ஃபஸ்ட்
ஆமா எனக்கு ஃபஸ்ட்டு பைய அதுக்கப்புற பொண்ணு அவளுக்கு வந்து அந்த மாரி ஆமா அவங்க வீட்லயுமே ஒரே ஆ டார்ச்சல் பண்ட்டாங்க ஏன்னா அவ ரெண்டாவது பெத் த்துகவே வேணானு நெனச்சிட்டா
வீட்லையா
ஆமா அவங்க மாம் மாமியார் வீட்ல அவங்க வீட்ல என்னன்னா இவ அந் பாப்பாக்கு வந்து பத்து வயசு கிட்ட ஆயிடுச்சு அவ ஃபிப்து ஸ்ட டு படிக்கிறா அதனால அவ என்ன நெனச்சிட்டானா இதுக்கு மேலே என்னத்த கொழந்தல்லா பெத்துகிட்டு அப்டின் நெனைச்சி விட்டுட்டா ஆனா அவுங்க மாமியாரு மாமனாரு வந்து எங்களுக் வாரிசு வேணு ப ஆண் கொழந்த வேணு அப்டின் சொல்ட்டு ஒரே இது பண்ணாங்க அதனால அவங்க பெத்துக்கிட்டாங்க அதே மாரியே நல்ல காலோ ஆண் கொழந்தையே பொறந்துருச்சு அதனால பிரச்சன இல்ல ஏ இல்லன்னா அதுக்கப்புற திரும்பவு பெத்துக்கணுனு வாங்கலா என்னன் தெரியல அதுதா எங்கி சொல்லிட்டே இருந்தா என்னன்னா அவ ரொம்ப அவ்வளவா ஷேர் பண்ணிக்க மாட்டா எங்கிட்ட என்னன்னா நா ஏதாச்சு கஷ்டப்படுவணோ நா ஏதாச்சு இது பண்ணுவனோனு ரொம்ப இது பண்ணுவா அதனால என்ட்ட சொல்லவே இல்ல ஆனா நா அவட்ட பேசும்போது நானே புரிஞ்சிகிட்டே இ இது பிரச்சன போல அவங்க வீட்ல இப்டி ஓடுது போல ஏன்னா அந்த அண்ணனு கேட்டாரா இந்த மாரி எனக்கு போ பைய தா வேணு அப்டின் சொல்லிட்டு அதுக்கு ஏத மாரி நல்லகாலம் பை நாங்க வந்து அந்த ஸ்கேன் ரிப்போட்ல வந்து அந்த இது இருக்குல்ல ஹாட்பீட் இருக்குல்ல அத வச்சு வந்து கண்டுபிடிக்கலான் சொல்லுவாங்க என்னன்னா நூத்தி இருவதுல இருந்து நூத்தி நா ப்பதுக்குள்ள இருந்துச்சுன்னா வந்து பையனு பைய பைய
ஆ பைய ஆமா ஆமா
ஆமா நூத்தி நாப்பதுல இருந்து நூத்தி எண்பது வரைக்கு இருந்ததுனா ஆமா நூத்தி நாப்பதுல இருந்து இருந்தாலே பெண் குழந்தன்ற மாரி அவள் அவளுக்கு வந்து நூத்தி லாஸ்ட் வரைக் ஆமா அது நம்பவே முடியாதுதா அது லாஸ்ட் வரைக்குமே அவளுக்கு நூத்தி அறுவத்தி ரெண்டு தா காமிச்சுது நானு அவ்ளோதா போச்சு பைய பொண்ணுதா திரும்ப பொறக்க போது அப்டின் நெனச் இண்டு மோனா நல்ல காலோ பைய பொறந்துருச்சு நாங்க ரெண்டு பேருமே அந்த திக்திக்கு ஒரு நிமிடம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரில தா வந்து கொழந்த வந்து பொறந்த உடனே தா கொஞ்சோ கொஞ்சோ மனசே வந்து இதுவாச்சுனே சொல்லலா ஏனா எங்களுக்காக என் அ ச்சு எங்களுக்காக ஒரு கொழந்த அப்டின்ற மாரி நாங்க நெனச்சோ ஆனா வந்து ரெண்டாவது கொழந்த வேணே வேணு அதுவு இந்த கொழந்ததா வேணுனு ச்சு கேக்குறாங்கல்ல அதனால கொஞ்சோ பயமாவே இருந்துச்சு அதுக்கு ஏத்த மாரி ரெண்டு பேருக்குமே வந்து அந்த மாரி ஆயிடுச்சு அதே மாரி அவங்க வீட்டுல இருக்கவங்களு ஆமா
கொடும பண்ணுவாங்க இப்ப இந்த கொழந்த
இல்ல கொடும கொடுமன்லா இல்ல அத என்ன சொல்றது அது ஒரு அவங்களோட ஆசை அப்டின் சொல்லலா
அவங்கில் அவங்களோட ஆசைய வந்து நம்மள்ட்ட திணிக்கு போது நம்மளுக்கு மனசு அம் நம்ம மனசு நம்க்கு க கஷ்டமாதான இருக்கு
ஆமா ஆமா அதுவு ஒரு சிலத மட்டுந்தா அவங்க சொல்லுவாங்க ஒரு சிலத வந்து நம்மளே புரிஞ்சுக்கணு ஏதா பேசுறதுல வச்சு நானே புரிஞ்சுக்குவே ஒரு சிலத அவ சொல்லவே மாட்டா நா ஏதா கஷ்டப்படுவே இல்ல நா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிருவேன்னு வேற நெனப்பா என்னன்னா நா அவங்க அம்மாவு ரொம்ப ஃபிட்டு என்கிட்ட அவ எங்க அம்மா மாதிரியே நானு அவங்கள வந்து அவுங்கோ பாப்பே அதனால எல்லாமே வந்து அவங்களு என்ட ஷேர் பண்ணுவாங்க நானு அவங்கிட்ட ஷேர் பண்ணுவேனா அதனால அவளுக்கு என்னன்னா நா ஏதாது எங்க அவங்க அம்மாட்ட உளறிடுவேன்னு அவளுக்கு ஒரு பயோ அதனால அவ்வளவா எங்கிட்ட ச்சு கொஞ்சோ சொல்ல மாட் டா ஏனா அவங்க வீட்டு்ல மாம் மாமனார் வீட்டு்ல ஏதாது நடக்கறத வந்து நா ஏதாது சொல்லிவுட்டு ஏதாது பிரச்சனை ஆயிரும்ல அதுக்காக அவ்வளவா சொல்லமா அவளுமே வந்து ஆ லவ் மேரேஜ்தா ஆனா வந்து அவங்க சொந்தக்காரங்க ச்சு தூரத்து சொந்தக்காரங்க வரும் வாங்க ஆமா ஆமா தூரத்துல சொந்தக்காரங்க அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு ச்சு இவள வந்து ரொம்ப புடிக் கோ அந்த அண்ணனுக்கு அவங்க வந்து இங்க சிட்டியில படிச்சனால ஆ இவளுக்கு என்னன்னா ஊர்ல போய் கெடக்கணுமே ஊர் நாட்டுக்கார்ர கல்யாணோ பண்ணிக்கணுமா தட் ச்ச சட்ட தச்ச பண்ட் போட்டவர கல்யாணோ பண்ணிக்கணுமான்னு கேட்டா ஃபஸ்ட் எடுத்தோனே ச்சு ஏனா ஊர்ல ஊர்ல இருக்கவங்கலா அப்படித்தான பண்ணுவாங்க பேண்ட் சட்ட எடுத்து தைச்சுதா போடுவாங்க இங்க இருக் ரெடிமேடா அப்டியே வாங்கி போடுவாங்க அதனால அவ அப்டி சொல்லுவா ஆனா அந்த அண்ணன பாக்குறதுக்கு ரொம்ப அ ரொம்ப நல்ல அண்ண ச்சு என்னன்னா ஊர்ல இருக்கிறவங்கலா நல்லா வளர்த்துருப்பாங்கல்ல ஒ பையன ச்சு ஒரு மாரி நல்ல பாசகாரங்களா என்னய எல்லா பாப்பா பாப்பானுதா கூப்புடுவாரு அது க்கு மேல ஒரு வார்த்த என் பேர சொல்லி கூட இது வரைக்கு கூப்பிட்டதே கெடையாது அந்த அளவுக்கு நல்லவரு அப்புற நா அப்புற நாங்கதா கொஞ்ச கொஞ்சமா சொன்னே ஏனா அந்த அண்ணனுக்கு வந்து இவள ரொம்ப புடிக்கு
அதுனால
ஆ ஆமா அதனால அந்த அண்ணா என்ட்ட சொல்லுவாரு பாப்பா என்ன பாப்பா இது புள்ள என்னய வேணானு சொல்லுது நா என்ன பப்பா நா நா நா என்ன பண்ணுவேனு தெரில எனக் இவளதா ரொம்ப புடிச்சிருக்கு இதுக்கு மேல எனக் கல்யாணமே வேணா அப்டி இப்டின்னு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு அதுக்கப்பறோ நா அவட்ட சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதுக்கப்பறோ அவுங்க ரெண்டு பேரு ஆ அவுங்களுக்கு புடுச்சுருந்துச்சு அதுக்கப்பறோ வந்து அவுங்க வீட்ல பேசி சி அதுக்கப்பறோ ஓகே பண்ணாங்க ஆனா மொற மொற மாதிரிதா வரு ஆ என்ன சொல்றது ஏதோ ஒரு தூரத்துல ஆ மொற மாதிரி வரு அப்பறோ அவங்களு குமே என்னன்னா ஊர்ல குடுத்துட்டு சில பேர் நெனைப் பாங்கள்ள என்ன பொண்ண ஊர்ல குடுத்துட்டு இங்க இருக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பப்ப போறதுக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அதுக்காவே அவுங்க யோசிச்சாங்க ஆனா அதுக்கப்பறோ அந்த பிள்ளைய்கும் புடுச்சுருச்சு அப்டின்றனால அப்பறோ ஜாதகோல்லா போய் பாத்துட்டு வந்தாங்க அவுங்க எங்க இதுல ஜாதகோல்லா பாப்பாங்கல்ல
ஆமா
ஜாதகோல்லா போய் பாத்ததுல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு அப்டினோனே அவுங்களுக்கு ஒரு மனசு திருப்தி ஆயிடுச்சு ஏனா ஆ சொந்தத்துல கல்யாணோ பண்றது பிரச்சன வருன்ற மாரி சொல்லுவாங்க ஏதோ கொழந்த பெறக்கறதுல எதோ பிரச்சன இருக் குன்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மன் தெரில ஆனா வந்து அது மாரி சொல்லிருந்தாங்களா அதனால அதுவு கொஞ்சொ பயமா இருந்துச்சு ஆனா கொழந்தையு பொறந்துறுச்சு எந்த பிரச்சனையு இல்ல இப்ப வரைக்கு அப்டியே போய் கிட்
அவுங்கக்குள்ள ஆசய நம்மள்ட்ட திணிக்காம நம்ம மனசு நம்மளுக்கு மனசு கஷ்
நம்ம மனசு கஷ் கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷ்யந் தா
நமக்கு கடவுள் குடுத்தத நம்ம ரெண்டு கையால வாங்கிட்டு சும்மா இருக்கனு
கண்டிப்பா கண்டிப்பா
இப்ப எனக்கெல்லா பாத்தீங்கன்னா மூணு வருஷமா எனக்கின்னு கொழந்தயே இல்ல
ஓ சரி சரி
அதுக்கப்பறந் தா ஒரு கொழந்த கெடச்சு அதுக்கு முன்னாடி என்னயா இல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாதுனா கூட பிரச்சனயில்ல ஃபஸ்டுனா தா எங்க இருக்கு ரெண்டாவதுனா கூட லேட்டா கெடச்சாலு போது
அதுதா எ தங்கச்சி யெல்லா கல்யாண ஆயி மூணு மாசந் தா ஆகுது அதுக்குள்ள அவுங்க வீட்ல இருக் அவுங்க வந்து என்ன இன்னு வந்து நீங்க தள்ளி போட்டீங்களா தள்ளி போட்டீங்களான்னு கேட்டுட்டே இருக்காங்க மூணு மாசத்துல என்னடா நடக்க போதுன்ற மாரி அவ வேற கஷ்டப்படுறா
சேரி தோழி இந்தா நமக் கு குடுக்கப்பட்ட நேரோ ஆமா நன்றி செரியா
ம்